தனக்
வணக்கம்மா
எப்டியிருக்கிங்க
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கன் தோழி சாப்ட்டாச்சா
சாப்டாச்சுமா நீங்க முடிச்சுட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங் தோழி வீட்டு்ல எல்லாரு எப்டிருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போயிருந்தீங்களா
ம் இல்லைங் தோழி எங்கேயு போகல நீங்கெங்கா போனீங்க
நாங்க வந்து ஒரு ரெண்டு போன ஞாயத்திகிழமயு ஒரு ஊருக்கு போயிருந்தோ
ம்
திருவண்ணாமலைக்கு தா பௌர்ணமிக்கு ஆ பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க இல்லையா
ஆமா
ஆ அதுக்கு போயிருந்தோ அவ்ளோதா ஆ டூர்ல்லா எதுவு கிடையாது கிரிவலம் போயிட்டு அப்டியே மகாபலிபுரம் பீச் மட்டு போயிட்டு வந்துட்டோ நாங்க
ம் நாங்க வந்து எங்க சொந்தக்காரங்கய எல்லாருமே எங்க சுற்று வட்டாரத்துலயே இருக்காங்ளா
அப்டிங்ளா
அ அதனால வந்து வெளிய ஊர்ல யாரு இல்ல இல்ல சென்னையில இருக் இருக்காங்க கொஞ்ச பேரு ஒரு அ அத்த இருக்காங்க சென்னையில அப்போ கன்னியாகுமாரில இருந்தாங்க மித்தபடி எங்கேயு இல்ல போனா அந்த ரெண்டு எடோந்தா மித்தபடி இங்கே சுற்றுவட்த்தாரத்துலே எல்லாருமே மேரேஜ் பண்ணி இங்கேயே இருந்துக்கிட்டாங்க அப்புறோ எங்கேயாச்சு வெளிய போலானா எங்களுக்கு அப்பையில இருந்தே போயி பழக்கோ இல்ல நாங்க பழகிக்கிள்ள உள்ளாரயே இருந்து பழகிட்டோ அம்மா அப்பா வேலைக்கு போயிருவாங்க அதனால வந்து எப்பயுமே பிசி பிசிங்கறதுனால வெளிய போக இது இல்ல நாங்களு வீட்ல இருந்தே பழகிட்டோ நானு, எங்க அண்ண ரெண்டு பேரும் வீட்ல இருந்தே பழகியாச்சு எங்கேயாச்சு
சொல்லுங்க
இல்லங்க இல்லைங்தோழி அவுங்க வந்து அ மூனாவது வருஷோ படிச்சுட்டு இருக்காங்க
அப்டிங்ளா செரி செரிம்மா
ஒங்க ஊர்ல திருவிழாலா போடுவாங்ளா
ஓ கண்டிப்பா நடக்கு வருஷத்துல ஒரு தடவ நடக்கு மார்ச் மாசத்துல நடக்கு அது வந்து எங்க ஊர் திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு
உம்
ஆ கங்கா அம்மா அப்டின் தா சொல்லுவாங்க நாங்க வந்து ஆந்துரால இருக்கோ தமிழ்நாடு கெடயாது. ஆந்துரால எங்க ஊர் திருவிழா தா ரொம்ப ஃபேமஸ் நாங்க வந்து தமிழ்நாடு பார்டருக்கும் கர்நாடகா பார்டர்லயு இருப்போ
அதனால நெறய தமிழ்நாடுலருந்தும் வருவாங்க கர்நாட்டகால இருந்து அதிகமாக வருவாங்க. இந்த திருவிழாக்கு
உம்
செவ்வா, புதன் ரெண்டு நாள் நடக்கு திருவிழா அந்த ரெண்டு நாள் உள்ள அந்த அளவுக்கு கூட்டோ அம்மனுக்கு பூஜ வருஷத்துல ஒரு தடவ மட்டு தா அந்த அம்மன வெளியே எடு ப்பாங்க
மத்தபடி எந்த செலையோ அந்த மாதிரில்லா எதுவு கெடயாது வெரும் படம் மட்டும் வச்சுதா வருஷோ வருஷோ வருஷம் ஃபுல்லா பூஜ பண்ணுவோ அந்த திருவிழா நேரத்ல மட்டு மட்டுந்தா அந்த ரெண்டு நாள் மட்டுந்தா அம்மனோட அந்த விக்கிரகா வெளிய எடுத்துட்டு வருவாங்க.
உம்
ஆ இன்னொரு திருவிழா, அம்மனோட திருவிழா அப்டினாலே ஆடு
கோழி அ இது ஃபுல்லா வெட்டிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அது எரும மாடு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கு அதையும் ஆமா ஆமா அதையும் வெட்டுவாங்க ஆ சாப்டுறவங்க எரும மாடு அ அதயு வெட்டுவாங்க மத்தபடி ஏதாவது அ வேண்டுதல் இருக்றவங்க அவுங்களுக்கு அந்த வேண்டுதல் நெறவேறிடுச்சுன்னா இல்லவ சிலர் வந்து என்னன்னா வர்ஷா வர்ஷமு அந்தமா ஒரு வாட்டி தான வராங்க வர்ஷத்துல அதனால அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கடா வெட்டுவாங்க
ஆ
ம் அந்த அந்த அம்மனுக்கு தா கூழ் ஊத்துவாங்க அ படச்சுட்டு ம் அந்த மாரி ரொம்ப விசேஷமா நடக்கு அந்த ரெண்டு நாள் திருவிழா
ம் எங்ளுக்கு விசேஷோ இப்ப போடுறாங்க இப்ப எங்ளுக்கு மே மாசம் தா அதிகமா போடுவாங்க
அப்டிங்ளா
வருஷத்துக்கு ஒரு வாட்டி தா அது வந்து முயல் வேட்டை அப்டின்னு சொல்லுவோ
ஆ ஆ ஆ
அ ஆ இது வர்ஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவோ மே மாசோ போடுவோ இந்த வாட்டி கொஞ்ச நாள் தாண்டிருச்சி அ இப்ப வர புதன்கிழம போட்றாங்க புதன்கிழம காப்பு கட்டுவோ
ஆமா ஆமா தமிழ்நாட்லயு காப் ப்புவே ஆ இங்கயு அப்டிதாமா தெலுங்குல சொல்வாங்க சாட்டு வைக்கிறாங்க அப்டின் சொல்வாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெப்பாங்க
ஆ காப்பு கட்டிட்டு மூணாவ்து நாள் வந்து பால் எ இந்த மாரி பரிகாரோ பால் கொடோ எடுக்கறிவிங்க தீச்சட்டி எடுக்கறிவிங்க அளவு குத்துறவிங்க இது எல்லாமே ஆப் பண்ணுவோ இங்க இருந்து நாங்க காலைல அ வீட்ல இருந்து பால்கொடோ எ டுத்துட்டு போனம்னா அங்க ஒரு கோயில் இங்க எங்க மந்தோலி மாருக்கு அங்க கோயிலுக்கு எல்லார் சேர்ந்துட்டு போட்டோம்னா அ மோலோ தட்டி அ ப்டியே மெதுவா அவ்ளோ வெயில்லையும் நவுரவே மாட்டாங்க பசனங்கலா டான்ஸ் ஆடிட்டு ஒரே விசேஷமா இருக்கு அது வந்து எங்க ஏன் தியாவோட திருவிழானா அவளோ கூட்டோ இருக்கு போலிஸ்காரைங்கள வந் அம்மன் சாமி தா
நானு நா மெச்சமா திருவிழா கேள்விப்பட்டுருக்கே
ம்ஹும் அது இல்ல இல்ல அம்மன் சாமி நாங்க அப்ரோ இங்கயிர் வந்து ஒரு பண்டு மணி வாக்ல ஒரு ஆத்துல ஒருக் ஆத் சைடு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போய்ட்டு பால் கொடோ இது பண்றீங்களா பால் கொடோ வச்சிட்டு அப் ப்ரோ கொஞ்ச நேரொ கழிச்சி தீச்சட்டி எடுக்கிறவைங்கலா தீச்சட்டி எடுப்பாங்க அப்ரோ ஆ அப்ரோ கோயில் சுத்தி வந்ட்டு அப்ரோ கொஞ்ச நேரம் கழிச்சி அலவு குத்துறவீங்கெல்லா அழகு குத்துவாங்க குத்னா அங்க இருந்து எவ்ளோ தூரோ அங்க இருந்து
மூணு மணிக்கி கெளம்புனா எந்த கோயில் வந்து அப்படிங்ளா உங்களுக்கெல்லா நம்பிக் க இருக்கா இப்ப வந்து சிலர் வந்து படிக்கிற பசங்களுக்கு அ வீட்ல ஃபோர்ஸ் பண்றதுனால மட்டு்தா சாமி கும்முட்றாங்க அப்பெல்லா இல்ல அப்புற வந்து எங்க அப்பா ரொம்ப சாமி பக்தியா ஆஹ் அஹ்ஹ் நா வந்து அவங்க கூடயே
ம் நா ரொம்ப அ
ரொம்ப ஆனமாத்து வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம ஆனா அம்மாவோட அப்டிங்களா ஆ இந்த மாரி ஸ்யூ நானு எங்க பேமிலி எல்லாருமே எங்க அப்பா மட்டு ஆ அப்டிங்லா அவள
ஏ அம்மா அப்பா நானுன்னு சாமி மேல ரொம்ப நம்பிக்க
க்க ஆ கண்டிப்பா இருந்தாதமா நம்மளுக்கு லா நம்ளூ ஒரு கரெக்டான ஒரு வழில போவோ ஆ கண்டிப்பா கண்டிப்பா ம் ரொம்ப கஷ்ட வருனு இருக்கிங்ளா இங்க ஆந்திரா சைடுலா வந்திருக்கீங்ளா எப்பயாது இல்லே இல்லேஐங் தோழி அந்த சைட்லா நம் மக்கள் ஆ இங்க வந்து திருப்பதி இந்த மாரி இந்த மாரி எடத்துக்கெல்லா கூட வந்தது இல்லயா நீங்க
ஆ திருப்பதி வந்திருக்கனு நெனைக்கிறே மால போட்டப்போ வந்துருப்பேனு நெனைக்கிறே
வந்தேனு நெனைக்கிறே அப்டினா அதுவு தமிழ்நாடுக்கு சேந்த கோயில் தானே நெறைய பேரு திருப்பதிக்கு போறாங்க திருவிழாவ எ பெருமாள வேண்டி ப்ப அது கேள்விப்பட்ருக்கே ம் ரொம்ப நல்லாருக்கும்மா ஆனா இந்த நேர வந்தாக் ரொம்ப கூட்டொ அதிகமா இருக்கு அ இந்த அப்ப இப்போதா வந்து பசங்கள வந்து அங்கே காலேஜில சேப்பாங்க ஸ்கூல்ல சேக்கறது எல்லா இனிமே வந்து அது ஒரு எஜுகேஷனல் அ பிளேஸ் அது அ வந்து அவுங்கவுங்க பசங்கள அங்க விட்டுட்டு அப்டியே மலைக்கி போயிடுவாங்க இல்ல மலைக்கி போயிட்டு வந்து பசங்கள விட்டுட்டு அவுங்க பாட்ன அவுங்க கெளம்பிருவாங்க அதுனால இந்த மே மாதமு அ ஜூன் மாதமு வந்து அதிகமான ரெஷ் இருக்கு அவர தர்ஷன பண்றதுக்கே நாற்பத்தி எட்டு மணிநேறோ ஆ அங்க அதா அப்டிங்ளா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து கோயிலுக்கு போயட்டும்ச் இதெல்லா முடிச்சிட்டு அடுத்த நாள் வந்து காலிலே
கருப்பு சாமி வேஷொ போட்டுக்கிட்டு முயல் அடி க்க கெளம்புவோ பைய பசங்கல்லா வந்து
சும்மா வேஷம் மட்டுந்தா போடுவாங்ளா இல்ல நெஜமாவே முயல் அடிப்பாங்ளா
இல்ல
இல்ல முயல் அடிப்பாங்க காட்டுக்கு போய்ட்டு முயல் அடிப்பாங்க அச்சிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்னு துண்டு
சும்மா துள்ளி துள்ளோண்டு
சாப்டுவீங்ளா
அது வந்து சாமிக்கு படச்சு சாமி சாப்டு
அப்டிங்ளா
ம் அப்
அப்பறமே நைட்ல வந்து அடிச்ச முயல வந்து
நாங்க சாமி சார்பா அருந்ததி கோயிலுக்கு போபோது ரெண்டு சைடு தொங்க வுட்டு அ சாமி கும்புற மாரி தினத்துல போவோ
கூட்டிட் போவோ அப்டிங்ளா ஆ அங்க போயிட்டு சரக்கு தண்ணிலா சாமி கும்பிட்டு ஆ அந்த மணிமேகலதா வீட் ம் ரொம்ப அந்த கூ நாங்கல்லா இந்த திருவிழாக்கு கூட்டத்த பாக்கறதுக்க சாமிய பாக்றது ஒரு பக்கம் இருந்தாலு கூட்டத்த பாக்றது த்துக்காகே நெறைய போவாங்க அந்த கூட்டோ அதா இந்த கூட்டத்த பாக்கணு வருஷ் ச்சத்து ஒருவாட்டி அப்டின்றது காகவே அந்த கூட்டத்த பாக்றதுக்காகவே போகணு தோணு எங்களுக்கு ஆ ஒரு நெறைய நாள் நாத்தி எட்டு நாள் போலீஸ் அப்டி தா பஸ் நடுல ஸ்டாப் ஆயிடுச்சு அலகு குத்திட்டு வரவூ
ஆ பாத்துட்டு என்ன ஊர்ரா இது இப்டி கும்பிடுறாங்க சாமிய அப்டின்ட்டு ஆச்சரியமா பாத்துட்டு போனாங்க
போனாங்க எதுமா நீங்க இருக்றது வில்லேஜா இல்ல டவுனா எப்படி
வில்லேஜ்ன்னு சொல்ல முடியாது டவுன்னு சொல்ல முடியாது கொஞ்ச ஊர்குள்ள மாதிரி
உங்கள மாரி ஆ அதா சிட்டில வந்து நடக்கற திருவிழாங்கல்லா அந்த அந்த எடத் த்த வரலயும் தா நடக்குது
ம் ஆமா ஆமா
ஆமா ஆமா
அதுவு போலீஸ் இந்த மாரில்லா பர்மிஷன் கேட்டுதா இது பண்ணுவ ஒவ்வொரு வாட்டி ரொம்ப கிரௌட் கூட்டமா இருக்குபோது சொல்லுவாங்க சீக்கிரமா போங்கடா பஸ் நிக்கிது போங்கடா வாசன வருந்துகிட்ட
வெளியூர்ல இருந்து வராங்களாமா இல்ல ஊர் ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்க மட்டு வெளிய ஊர்ல இருக்க கூட வருவாங்க ம் சேர் செரிம்மா மத்தது வேற ஆ சரி சரிம்மா சரி ரொம்ப நன்றி மா